ஆ கேக்குதா அ அ என்னா பண்றீங்க
நானு என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏதோ டைம ஓட்டிட்டு இருக்கறேன் அவரு சேட்ட பாய் எனக்கு
அ அ ஒரு பையனா அ அ
நானுந்தான்
பையன் மட்டுமா ஒரு பையனா
ரெண்டா அ சின்னவரு தான் ரொம்ப சேட் ட அ ஒரு வருஷம் தான் ஆகுது ஒரு வயசு தான் ஆகுது
அ அ அ
அவுர வச்சுட்டுதான் என்னால இருக்க முடியல
அ அ எல்லாருமே அதான் சொல்றாங்க அக்கா கொழந்தயிருக்கு வெள்ல போ முடில சாப்ட முடில கால் பேச முடில பாத்ரூம் போ முடில அப்டி சொல்றாங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க நா வந்து எனக்கு இன்னும் நா ஒன்னும் மேரிட் இல்ல நா வீட்ல தான் இருக்கேன்
ஓ சரி சரி சந்தோஷமா இருங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷ மா அனுபைங்க எல்லாமே ம் ம் பிள்ளைங்கள பாத்துக்கிறதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க்கு நமக்கு அதனால இப்ப எவ்ளோக்கு எவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோவும் என்ஜாய் பண்ணுங்க
அ அ அதுதான் நானா சாப்ட்டேன் சாம்பார் ம் கடுப்பு நீங்க
நானும் சம்பார் தான் சாப்ட் டேன் இப்போதைக்கு டீ டைமு அதனால த்தோ இவர கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு ஆமா அ எனர்ஜி பூஸ்ட்டுங்க எங்களுக்கெல்லாம்
ஆ நாளாம் டீ குடிக்க மாட்டே சுத்தமா டீ காஃபி
நல்ல விஷயங்க நல்ல விஷயம் இது அதுவது ஒடம்புக்கு ஹெல் இப்போ ரொம்ப நல்லது அனால அத மெய்டெண் பண்ணிட்ட ஆ ஹா
அதனால குடிக்க மாட்டே வீட்ல மட்டு எல்லா குடிப்பாங்க என்ன விட்டுட்டு கேக்க கூட மாட்டாங்க நா குடிக்கிறனா ஏனா குடிக்க மாட்டேன் தெரியு அதனால எனக்கு போடவே மாட்டாங்க
அ நல்ல விஷ்யங்க இதையே மெயின்டெய்ன் பண்ணுங்க ஹெல்த் ரொம்ப நல்லா இருக் கு நா எங்களாலலா இப்ப அத நிறுத்தவே முடிய்ல
அதுதா சொல்றாங்க டீ ரொம்ப அடிக்ட் ஆயிட்ருக்கீங்க அப்ப கரெக்டா கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா உங்களுக்கு டவர் ப்ராப்ளம்னு நெனைக்கிறே ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ